கேக்குதா ப்ரோ ஆ கேக்குதா ப்ரோ
கேக்கது ப்ரோ சொல்லு ப்ரோ
ஆ சொல்லுங்க ப்ரோ
சாப்டிங்ளா ப்ரோ
ஆ சாப்ட்டே நீ என்ன சாப்ட்டீங்களா இப்பதா சாப்ட்டீங்க போல
இப்பதா சாப்ட்டே தயிர் தயிர் ஊத்திட்டு தயிர் இருந்தது
சேர் சேர் சேரி இப்ப காலேஜ் போய்ட்டு இருக்கீங்ளா
ஆமா இன்னைக்கு லீவு ப்ரோ
ஓ செரி சரி சரி சரி ஓகே ஓகே சேரி வேற ஏதாச்சு அனுபவங்கள் ஏதாச்சு ஏதாச்சு சொல்றீங்களா
ஏதாச்சி அனுப்பும் எது இல்ல ப்ரோ ஏதாச்சி நா ட்ரிப்புக்கு போனோ நாங்களே தா வேலைக்கு பேய் போனோ
சேர் சேர் சேரி
இட்ல ஒர் ரூபா வாங்கல பத்து நாள் பத்து நாளு போனோ ப்ரோ கரெக்டா எனக்கு ஒ ஒவ்வொரு கம்பனில பத்து நாள் போறதே கஷ்டம் ப்ரோ ஆனா இந்த கம்பனில எனக்கு பத்து நாள் எப்டிதா போச்சுனே தெர்ல
உம் புரியுது புரியுது
ஏன்னா அந்த கம்பென் ல வந்து ஒரு ஜாலி சாப்ட்ட ஒரு ஜாலியா இருந்தது ப்ரோ
உம் உம் உம்
ஒன்னுமே தெரியாது ஒரு அண்ண வந்து சூப்பர்வேசர் சரியான ஃபான்னு ஃபாண்ணுனா நம்மளுக்கு ஒரு ஃபன்னா இருப்பாரு எந்த எதுமே கேக்க மாட் ட்டாரு இது செய் அது செய்யி நாளு நீ செய்யே நா எங்கள சொல்றது அப்டி இப்டின்னு கேப்போ உங்களுக்கு ரெஸ்டே கெடயாது ரெஸ்ட் இல்லாம உங்கள வேல வாங்கனு அப்டின்னு சொல்லு வாரு ஆனா அவரே வேல செய்வாரு எல்லாமே செச் ஒரு சந்தோஷமா ருக்கு ப்ரோ அந்தாந்த ஜாலிலயே நா போவே நாளைக்கி போய் அந்த அண்ணாகிட்ட ஜாலியா பேசணு அப்டியே ஒரு பத்து நாள் போனோ தொள்ளாயிருவா ஒன்பதாயி ருவா வந்தது அத்தா அத தேடி ட்ரிப்பு போய்ட்டு வந்தொ
சேல் சேல் சேல் நா அந்த இது கொடைக்கானல் போனது அது சொல்லவா ஃபுல்லா
ம் ம் சொல்லுங்க
ஆ அப்போ வந்து இந்த மாரி கார்ல போயிர்ந்தோ இந்த மாரி ஒரு இது எடுத்து தங்கிர்ந்தோ ஆ ஒரு காட்டேஜ் மாரி எடுத்து தங்கியிருந்தோ அங்க போனா நாங்க ஆக்சுவலா கால்ல வெள்ளனே கெளம்பிட்டோ கெளம்பிட்டு ஒரு எட்டு மணி அந்த மாரி போனோ போயிட்டு காட்டேஜ் எடுத்து தங்கிட்டோ ரெண் நாள் அக்ச் மொதல்ல நாங்க ரெண் நாள் போலான்னு பிளான் பண்ணிருந்தோ அப்பதா மொத வாட் ட்டி நாங்க போறோ இந்த மாரி கொடைக்கானலுக்கு அப்பறோ போயிட்டு அங்க போனா காலைலயே வந்து சாப்பாடு வந்துட்டு ஒரு காட்டேஜ் எடுத்துந்தமா அந்த காட்டேஜ் லயே வந்து வீடலயே சமச்சு அவங்களே சாப்பாடு இந்த மாரி தராங்க அப்டின்னு சொன்னாங்க அதுக்கப்பரோ ச நாங்க இந்த மாரி நீங்க போய் ஜாமா வாங்கிட்டு வந்தீங்னா நாங்க சமச்சு தாரோ அப்டின்னாங்க அதுக்கப்ரோ கால்லேக்கு இட்லி மாவு பக்கத்ல ஒரு கடைல நாங்களே வாங்கிட்டு வந்தோ தேங்கா எல்லாமே வாங்கிட்டு வந்தோ இட்லி மாவு சட்னி எல்லா அரச்சு கொடுத்தாங்க அதுக்கப்பரோ மதியத்துக்கு சிக்கனு அப்ரோ அதுக்கு என்னென்ன தேவன்னு அவங்களு எழுதி குடுத்துருந்தாங்க பக்கத்துலயே மளிக கட இருந்ச்சு
ம்ம்
அப்பரோ சிக்கன் வாங்கிட்டு அந்த மளிக கடையில போய் ஜாமால்லா வாங்கி குடுத்துட்டோ குடுத்துட்டு அப்ரோ நாங்க கெளம்பிட்டோ அங்க மீன்லா கெடக்காது ஏன்னா அது ஹில் ஸ்டேஷன் வேற எது மட்டனு கொஞ்சோ கஷ்டந்தா சிக்கன்னா ரொம்ப ஈஸி கெடைக்கு மட்டன் கெடைக்கு ஆனா எங்களுக்கு தெர்ல எங்களுக்கு எங்கன்ட்டு நாங்க சிக்கன் மட்டு வாங்கி் குடுத்துட்டு அப்டியே கெளம்பிட்டோ கெளம்பிட்டு எங்களுக்கு தெரியாது எங்க என்ன போணு அந்த அண்ணே அந்த டிரைவர் அண்ணே வன்ட்டு அந்த எங்க கூட வந்த ஒரு பையனுக்கு நல்லா தெரிஞ்ச அண்ணேன் சொன்னா ஓரளவு தெரிஞ்ச அண்ணே நல்லா தெரிஞ்ச அண்ணேல்ல அப்ரோ அந்த அண்ணா தா ஒவ்வொரு எடமா டூரிஸ்ட் ஸ்பாட்டா கூட்டு போனாரு இந்த குணா கேவு இந்த ஒவ்வொர் எடமா கூட்டு போய்ட்டு அப்டியே சுத்திட்டு ஃபுல்லா அப்டியே மதியோ திருப்பி வந்தோ மதியோ சா ஆ இங்கிட்டு இன்னொரு எடோ இருக்கு நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்ரோ அந்த எடத்துக்கு போவோனு சொல்ட்டு ரூம்ல போயி அவங்கல்லா செஞ்சி வச்சிருந்தாங்க சிக்கன் கிக்கன் எல்லாமே செஞ்சி வச்சத சாப்டுட்டு அப்றோ திருப்பி கெளம்பிட்டொ கெளம்பி இந்தமாரி சு தீட்டு அப்றோ நைட்டு ரிட்டன் வரப்ப இந்த ஜெம்பாக்ஸ் வியூ அப்டின் ஒன்னு சொல்லுவாங்க பாத்துருக்கீங்ளா
ஜெம்பாக்ஸ் விய்வோ
கொடைக்கானல்ல ஊட்டிலயு கொடைக்கானல்லயு இருக்கு
அப்டியா ப்ரோ தெர்லங்
ட்டு எப்புன்னா அப்டியே ஒரு எடத்துல போனீங்கன்னா லைட்டு எத சுத்தி ரொம்ப தூரத்துக்கு லைட்டே இருக்காது ப்ரோ சுத்தமா எந்த லைட்டு இருக்காது நம்ம அந்த கார போய் நிப்பாட்டிட் லைட் ட அமத்திட்டோம்னா சுத்தி முத்தி பக்கத்துல ஆள் நிக்றது கூட தெரியாது அந்த அளவுக்கு இருட்டாருக்கு நம்ம ரொம்ப பௌர்ணமி அந்த மாரி நாள்ல போனோம்னா வெளிச்சமாதாருக்கு நம்ம சாதாரணமா மிச்ச இந்த நாள்ல போனோம்னா ரொம்ப இருட்டா இருக்கு நிலா வெளிச்சோ இல்லன்னா ரொம்ப இருட்டாருக்கு
ம் ம்
நாங்க போன அன்னைக்கு சரியான இருட்டு அப்போ வந்து மலையில வந்து அங்கங்க வீடு வீடா வீடு வீடா இருக்குல அங்க மட்டு அப்டியே அந்த லைட் எரியுற அப்டியே மின்ற மாரி இருக்கு அது அப்டியே பாத்தீங்கன்னா சுத் தி அங்க அங்க லைட் மின்றது மட்டு தெரியு தூரத்துல இருக்கு ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கு வீடுல்லா தெரியாது தூரத்ல்ல லைட்டு மாரி மின்ற மாரி தெரியு அங்க அங்க ஷைன் ஆகுற மாரி நட்சத்ரோ மின்ற மாரிருக்கு ஆனா எதுவுமே என்ன இருக்கு எது எதுமே தெரியாது அங்கங்க லைட் மட்டு மின்ற மாதிரி லைட்டா தெரியு அத அப்டியே பாக்க அப்டியே ஒரு மாரி அப்டியே ஒரு பாக்ஸ்ல ஜெம் இருக்கமாரி இருக்குமா அதா ஜெம்பாக்ஸ்ன் சொல்லி கூட்டு போனாங்க ஆனா அந்த எடமே சூப்பரா இருந்ச்சு சுத் தி ரொம்ப தூரத்துக்கு எந்த வெளிச்சோ இல்ல லைட் இல்ல எதுமே இல்ல அங்க இருந்து அப்றோ திருப்பி நாங்க நைட்டு ரூம் போனோ நைட்டு அதே மாரி சிக்கன் நாங்க நறையவே எடுத்து குடு த்துருந்தோ நைட்டுக்குமே சிக்கன் வச்சு சப்பாத்தி எல்லா போட்டுருந்தாங்க அவுங்கள் அவுங்க வீட் லே அவ அந்த அவுங்க அங்க ஒருத்தோங்க சமச் குடுப்பாங்க அவுங்களே சமச்சு குடுத்தாங்க ஏனா இது ஹோட்டல சாப்புற விட இது ரேட் கம்மியா இருந்ச்சுனாங்க முன்னாடியே இந்த மாரி ஒருத்தோங்கட்ட தெரிஞ்சவங்க ஒருத்தோங்க இந்த மாரி கொடைக்கானல்லே இருக்காங்க அப்டின் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு மூலமா கேட்டு அவுங்க அந்த மாரி நா அங்கேயே சமச்சு குடுப்பாங்கன் சொல்லி அப்றோ பேசி தா நாங்க போனோ
ம் ம்
அப் அதுனால ஏனா அப்பனா அப்பதா நாங்க டுவெல்த் முடிச்சிருக்கோ பெருசா எங்கிட்டல்லா காச் கெடயாது வீட் லதா அமௌண்ட் வாங்கிட்டு போனோ ஆளுக்கு ரெண்டாயிரமோ என்னமோ வாங்கிட்டு போனோ அப்ப
ஓ ஓ
ஏழு வருஷ்த்க்கு முன்னாடி அ நாங்க டுவெல்த் படிக்கு போதே இந்ந மாரி பிளான் பண் ட்டோ முடிச்சோனே போறோ அப்டின்ட்டு
ஆ ஆ
அந்த மாரி வண்ட்டு எக்ஸா முடிச்சு ரெண்டு மூன் நாள்லே கெளம்பிட்டோ ரிசல்ட் எல்லா வர்ல அதுக்கு முன்னாடியே கெளம்பிட்டோ
போயிட்டு அப்போதா இந்த மாரி நைட்டு ஃபுல்லா அப்றோ இந்த மாரி ஆட்டோ பாட்டோ சும்மா ஆனா நாலு பேரு தா இந்தோ நாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் போனது அதனால நா நாலு பேர் தா இருந்தோ அப்போ போய் என்னமாச் சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ட்டு நைட்டு ஃபுல்லா மொத வாட்டி அந்தமாரி மாடில்லா உக்காந்து அப் போலா அந்த மாரி ஸ்மார்ட்ஃபோன்லா கெடயாது எங்கிட்ட யார்ட்டயுமே ஸ்மார்ட் ஃபோன் கெடயாது நா சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த மாரி அப்போ பெருசா அந்த ஸ்மார்ட் ஃபோன்லா கெடயா து யார்டேமே இதெல்லா கெடயாது எல்லாருமே கீபேட் ஃபோன் தா அப்போலா அந்த ஸ்மார்ட்ஃபோன் இருந்துச்சு அந்தளவுக்கு இப்ப இருக்க நெட் ஜியோலா லான்ச் ஆகல ஜியோ லான்ச் ஆகி ஒரு வருஷமா ஆறு மாசமோதா இருந்ச்சு ஜியோ வந்த அப்பறந்தா இப்ப எல்லார்டையுமே இந்த ஸ்மார்ட் போனு எல்லார்டையுமே நெட் இருக்கு ஆ அதுக் முன்னாடி நீ எனக்தெரிஞ்சு உங்களுக்குமே நியாபகம் இருக்கும்னு நெனைக்கிறே ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது நெறைய பேர் கீபேட் போனு தா வச்சிருப்பாங்க இன்னொரு பத் து வருசஷத்துக்கு முன்னாட்லா
ஆமா ப்ரோ
கீபேட் போனு எல்லார்டையுமே நெட் எல்லா அவ்வளோ இருக்காது இப்பலா நெட் டு எல்லாமே அன்லிமிடட் ஆச்சு ஒரு ஹெட் ஏழு எட்டு வருஷத்க்கு முன்னாடிர்ந்து அந்த டைம்ல அந்த மாரி ஃபோனு கீனுலா கெடையாது பெருசா நாங்க கொண்டு வந்து எம் மெமரி கார்டில பாட்டெல்லா ஏத்திட்டு வந்துருந்தோ ஸ்பீக்கருக்கு ஒருது சின்ன ஸ்பீக்கர் மாரி ஒன்னு போட்டு அது மெமரி கார்டு போட்டு பிளே பண்றது மெமரி கார்டு போட்டு அப்பிடியே பாட்டு போய் கேட்டுட்டு இருந்தோ மாடியில நைட்டு புஃல்லா உக்காந்து பேசிட்டு அப்புற கால்ல அப்டியே அங்க இருந்து நடந்தே போனோ நடந்து அப்டியே ஒரு வெள்ளான்னா நாலு மணி போல அப்டியே நடந்தே போயி டீலா குடிச்சுட்டு ரொம்ப தூரோ என்ன மொதவாட்டி இந்த மாரி ஆ வீடு வீட்டோட இது இல்லாம அந்த மாரி போனதே வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புற அடுத்த நாளு அப்பிடியே போய்ட்டு அடுத்த நாள் நறையா டூரிஸ்ட் ப்ளேஸா போனோ போய் பாத்து சுத்தி பாத்துட்டு அப்புறோ சாக்லேட் பேக்டரி ஒன்று கூட்டு போனாங்க அங்க கூட்டு போய் சாக் லேட்லா எப்பிடி ரெடி பண்றாங்க கேக்குதா
ஆ கேது கேக்குது ப்ரோ சாக்லேட்லா எப்டி ஆ
ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லா அப்டியே காம்ச்சாங்க அப்புறோ அங்கேயே சாக்லேட்லா குடுத்தாங்க அந்த மாரி சாம்பிள் டேஸ்ட் பண்றக்கு எல்லா சாக்லட்லையும் ஒரு பீஸ் எல்லா குடுத்தாங்க உள்ள போறதுக்கு ஒரு அமௌண்ட் எதோ நூறு ரூபா எதோ ஒரு மாதிரி கட்டணு கட்டிட்டு உள்ள போய் அந்த மாசொ சுத்தி பாத்த பெறகு அவுங்களே சாக்லேட்டு அப்பறொ காபில்லா கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு காஃபி ஆங்கு அங்கேயே காஃபியு ரெடி பண்ணுவாங்க போல அந்த டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்லா இருக்கும்ல அதுல அந்தா அந்தது காஃபியு ரெடி பண்ணுவாங்க போல காஃபி டீ ரெண்டுமே இருந்துச்சு நாங்க காபி குடிச்சோ அப்டிய அங்கேயே ஃப்ரெஷா ரெடி பண்ணிருவோ அது அப்டியே சேல்ஸ்சுக்கு அங்கனே வச்சிருப்பாங்க வேணும்னா நம்ம வீட் டுக்கும் வாங்கிட்டு போய்க்கலா அந்த காப்பி தூளு டீத்தூளு அப்புற சாக்லேட்டு என்ன வேண்ணா வாங்ட்டு போய்க்கலான்ற மாதிரி அதுக்கப் அப்புறொ அங்கன அப்டியே சுத்தி பாத்ட்டு அப்டியே வீட்டுக் வண்டோ அன்னைக்கு ஈவினிங் அப்டியே கெளம்பி நைட்டு போல வீட்டுக்கு வண்டோ இது வந்து மொத மொத போன ட்ரிப்பு அதுக்கத்து அதுக்கடுத்து நறையா எடத்துக்கு போயிருக்கோ இப்ப
ஒரு மறக்க முடியாத பிளேஸ்ன்னா எங்க ஃப்ரோ
மறக்க முடியாதுன்னா கர்நாடகா கூருக்கு போனோ ஃபிரெண்ட்ஸ் எல்லா காலேஜூ காலேஜ்ல ஃபிரெண்ட்ஸ் எல்லா சேந்து ஒரு நாப்பது பேர் சேந்து போனோ
ம்ம்
அது வந்த்ட்டு காலேஜூ ஃபைனலியர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனோ மூனு வருஷத்துக்கு முன்னாடி ஆ மூனு வருஷத்துக்கு முன்னாடி போனோ அப்ப வந் ட்டு இந்த மாரி நாங்க எல்லாரு சேந்து ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் போட்டோம் ஆ நாங்க மூன் நாள் ட்ரிப்பு போனது மூண் நாள் தா ஆனா வந்ட்டு எம் நறையா பேர் போனோம் ரூம் எல்லாம் வந்ட்டு பவ் கொஞ்சு பொண்ணுங்குளு வந்துந்தாங்க பசங்க காலேஜ்னால எல்லாருமே பொண்ணுங்க பஸ் நாங்க எல்லாருமே இர்ந்தோ போட்டு ஆ அத்த ட்ரிப் போ வந்ட்டு நைட்டு இந்த மாரி எட்டு மணி கெளம்புனோ இங்கிர்ந்து எங்க ஊர்ல இருந் மதுரைய்ல இந்து கெளம்னோ
ம்
முணா ஆ ஃப்லைட்டு ஃபுல்லா பாட்டு ஆட்டோ பாட்டோ ஃபுல்லா சரியான வைபுனாவ் நைட் டை ட்டு ஃபுல்லா பஸ்ஸுல பஸ்ஸுலே பாட்டு போட்டு டிஸ்கோ லைட்லா இருந்ச்சு போட்டு ஆடிட்டே இருந்தோ ரொம்ப நேரோ பாட்டு போட்டு அடிட்டே இருந்தோ அதுக்கடுத்து எங் க்ளாஸ்ல ஒருத்த இருப்பா அவெ வந்து இந்த இதுக் க்குல்லாம் அந்த சூப்பர் சிங்கரு அதுக்லா போய் நாயவ் ஒரு வாட்டி பாடலா ட்ரை பண்ணிக்கா ஆ நல்லா பாடுவா அத ஒ ரவ்ண்ணல்லா செலட் ஆயி அந்த இதெல்லா காமிச்சுனா ஆனா அப்புந்து இதாய்ட்டான் போல அதுக்கப்பறோ அவ்னால அங்க இது பண்ண முல்ல அவ் உம்மு கொஸ் கொஞ்சு கஸ்டோனால அதல்லா இது அது பண்ண முட்லா அவனால அங்க போய்ட்டு இது பண்ண முல்ல ஆனா மொரு ஆய்னு ரொம்பஷ்த்துக்கு முன்னாடியே போய்ருக்கே அதுக்கு சூப்பரா பாடுவா எங்க எ க்ளாஸ்லே ஏதாச் ஃபங்க்ஷன்னால் அன் தா பாடுவா அதுக்கப்போ ஒரு ரெண்டு மணிக்கு மேல எல்லாம் தெல்லா டான்ஸ் இதெல்லா ஆஃப் பண்ட்டு அவன் பாட்னா அவெ அப்டே பாட்டு பாட பாட அவன் கூட சேந்து நாங்கலா பாட்டு பாடிட்டே இருந்தோ நைட்டு ஃபுல்லா சே விடு கால்ல அங்கப் போய்டுவோ அப்டின்ற மா சொன்னாங்க கர்நாடகா போயிலா கூருக்கு போயிலான்ட்டு கூருக்குனா நம்ம ஊர்ல இந்த ஊட்டி கொடைக்கானல் வருல ஹில் ஸ்டேஷன் தா அங்க கர்நாட்டக்கால நீங்க போய்ர்க்கீங்ளாக்கு கூருக்கு
மழையிலே போய்ருக்கே ஆனா கூருக் போனதா தெர்ல ப்ரு
ம்ம்ம் கே கே கூருக்கு போனோ அங்கப் போ போறதுக்கு என்ன ஆய்டுச்சு நாங்கோ அந்து இது தாண்டிதா போணு இந்ந ஈரோடு தாண்டி தா அப்டியே நம்ம போனு நாங்க கால்ல விடிஞ்சிருச்சு விடிஞ்சு பாத் தா ஈரோடு தாண்டி தா இருக்கு கொஞ்ச தூன் தாண்டி தா இருக்கு யாஅ நா என்னு இப்பதா இங்யே வரு அப்பு எப்ப அங்க போரதுன்ற மாரி‌ந்ச்சு இந்த பஸ்ஸு நா மதுரைய்ல இந்து ஈரோடுன்றது ஒரு அஞ்சி மண் நேரோ ஆறு மண் நன்ன நைட்டு எட்டு மணி பஸ் எடுத்தோ ஒர் டாலு ஆறு பத்து மணி நே கிட்டாச்சு பத்து மோ நேரத்து கழ்ச்சி ஈரோடு தா தாண்டிர்ந்தோ அப்ப அவ்ளோ நாங்க உள்ள ஆடிட்டே இருந்தோ பாடிட்டே எந்த்னால எங்கள் தெரியல கால்லேடு சீ ஈரோடுதா இருந்தோ அப்றாங்குன டீ குடிச்ட்டு திருப்பி போறோ போ போறோ போறோ போய்கிட்டே இருக்கு மதியோ ஒரு மணிக்குதா நாங்க கூர்விக்கே போனோ நாங்க அன்னைக் கால்லே செக்கின் பண்ண வேண்டியது புறோ மதியன்தா போனு மதியம் போய்ட்டு அங்க போய்ட்டு அப்புறோ ரூம் எல்லா எடுத்துருந்னா ரூம் எல்லாம் எடுத்துருந்து பசங்க எ க்ளாஸு கொஞ்சோ கம்மி தா ஒரு இருவது பேரு தா பொண்ணுங்க அதிகோ
எல்லாய் எல்லாருமே கண்டிப்பா வர்ணுமா இல்ல
இல்லல்ல நம்ம இஷ்டன்தா போறவ்ங்க போலா
இல்ல ப்ரோ ஒர்த்தரு வரமாட்டாங்க
சில பேர் வரமாட்டாங்க ஆனா பெரும்பாலு நாங்க எல்லாருமே வரோன் சொல்லி தா பேசிந்தோ அ இப்ப யார்ட்டாச்சு அமோண்ட் இல்லனா கொஞ்சோ கூட குறைய வருதுன்னா எல்லார் சேத்து போட்டு பண்ணி போட்டா இப்ப ஒருத்தனுக்கு எக் கிளாஸ்ல ரெண்டு பசங்களுக்கு அமௌண்ட்டு இல்ல
ம் ம்
அவுங்களுக்கு நாங்க பம்ச்சு எல்லாரு சேந்து போட்டோ ஆளுக்கு ஒரு எரநூறுவா முன்னுரூவா சேத்து போட்டு அவுனுங்குளுக்கும் அவுங்களையு கூட்டு போவோ இப்ப சில பேர் வர விருப்பப்படுவானுங்க அமௌண்ட்டு இல்லன்ற மாரி ஒரு பொண்ணுங்கள்ல ஒரு நாலு பேரு ருந்தாங்க இந்த மாரி அவுங்குளுக்குலா நாங்கதா ஆனா அவுங்குள் சில பேருக்கு அது விருப் ப்போ இல்ல இந்த மாரி இன்னொருத்தவுங்க போட்டு வரும்போ சங்கட்டப் படுவோன் சொல்ட்டு சில பேரு வர விருப்பப் பல்ல ஆனா சில பேரு ஓகேன் சொல்லி அவுங்கள சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்றோ நாங்களாக் கூட்டு போயிட்ட எல்லாருக்கு ஒரு ஆ எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஐநூறுவா எக்ஸ்டா போர்ற மாருதா இருந்துச் சு இந்தாலும் பரவால்ல சேர் ரெண்டு மூனு பேர் வந்தா என் ட்டு போவாங்கல்லன் சொல்ட்டு அவுங்குளுக்கு சேத்து எல்லாருமே போட்டோ போட்டு இந்த மாரிபோ அங்க போயிட்டு அப்றோ கெளம்பி ரெடி ஆயி ரெஃப்ரெஷ் ஆயி அப்றோ போ நாங்க ஒவ்வொரு எடமா போறது சாய்ங்காலோ ஆயிடுச்சு சாயங்காலோ பஸ் எடு அந்த பஸ்சு வந்து பெரிய பஸ்சு சின்ன சின்ன இதுபுலாம் போகாது அதுல போயிட்டு ஒரு ஃபால்ஸுல்லாம் போனோ அங்க நம்ம ஊர்லப் குற்றாலம் மாரி அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கும் போல அங்க போயிட்டு ஈவினிங் போயிட்டு குளிச்